ஹலோ வணக்கம் தோழர் சொல்லுங்க கேக்குதுங்ளா
கேக்குது எனக் கேக்குது உங்களுக் கேக்குதா ஆ ஏ என்னா பண்றீங்க நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கோ தோழர் நீங்க எப்
லைஃப் எப்டி போது உங்களுக்கு
எல்லா நல்லபடியா போய்ட்ருக்கு தோழா சொல்லுங்க என்ன டாபிக் பேச போறீங்க
என்ன பேஸ்லா நீங்களே எதாச்சு படிப்ப பத்தி எதாச்சு பேஸ்லாமா
ஆ சொல்லுங்க என்ன படிச்சா வந்து நல்லா யூஸ் ஃபுல்லா இருக்குன் நெனக்கிறீங்க
ஏ இப்ப நம்ம நம்ம ஸ்கில்கேத்த மாரி படிச்சா ரொம்ப யூஸ் ஃபுல்லா இருக்குங்க
ம்
இப்ப நம்ம ஸ்கில் கேத்தமார்னா இப்போ நம்மக்குள்ள என்னா தெறம இருக்கோ அத பேஸ் பண்ண படிப்பு படிச்சா நம்ம அத பத்தி நல்லா கத்துக்கலால்ல
கரெட்டுங்க
ப்ப நம்மளுக்கு இப்ப ஒரு சமைக்க தெரியுன்னா குக்கிங் ரிலேட்டடா படிச்சா அத் அதுல நம்ம நாலேஜ் ஜ இன்னு பில்டு பண்ணிக்கலா
ஆமாங்க
அந்த மாரி இருக்கு இப்ப வேற எப்டி சொல்றத் இது வேற நம்மளுக்கு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா ரொம்ப ஆர்வோ இருந்தா அது ரிலேட்டடா போணுன்னா கூட நம்ம இந்த மாரி இந்த போலீஸ்க்கார் அந்த மாரிலா படுச்சா குட ஈஸியா அதுல செலக்ட் ஆகலா அது ஒரு நல்ல கவுர்மெண்ட் ஜாப் ஆனா அவுங்க ஸ்போர்ட்ஸுக்கு அவ்ளோவா படிப்புன்றது முக்கியத்துவோ குடுக்காம நம்ம ஸ்போர்ட்ஸ் கத்துக்கதா வேற எதாச்சு படிச்சா கூட கவுர்மெண்ட் வேல ஈஸியா கெடைக்கு நம்ம ஸ்போட்ஸ்ல எதாச்சு பெருசா பண்றா
ஆமாங்க ஆமா
அப்டி இல்லனா இப்ப இந்த ஸ்போர்ட்ஸ்ல ரிலேட்டடா இந்த பி டி சாரு நம்ம கோச்சு அந்த மாரி கூட ஆகலா கொஞ்சோ ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கிட்டா
ம் ஆமா நம்ம ஒரு ஜன் ட்ரேஷன்ல வந்து இது வந்து பேரண்ட்ஸு ஆகட்டு கொழந்தைங்ளு ஆகட்டு அவுங்களுக்கு சொல்லி த்தறதுக்கு ஆள் இல்லாம எ என்ன படிச்சா என்ன ஆகலான்றதலா வி
ஒரு ஐடியாவே இல்லாறம்ம இருப்
ஆ ஐடியாவே இல்லாம நெறையா பேர் இருந்துர்ருக்காங்க ஆனா இப்பத்த ஜென்ரேஷன்ல இருக் க அவுங்க வந்து சின்ன சின்ன கொழந்தைங்ள பாத்தீங்னாலே நா அடுத்து இத படிக்க போற எக்ஸ்ட்டா கோஸ் இது போய்ட்ருக்க ஆ எக்ஸ்ட்டாவா நா வாலிபால் கத்துட் ட்ருக்கே அ மியூசிக் க்ளாஸ் போற டான்ஸ் க்ளாஸ் போற அப்டின்னலா சொல்றாங்க
ச்சு படிப்புக் விட நம்மள்க்கு எதுமேலயாச்சோ ஆர்வ இருந்துச்சுனா நம்ம அத கண்டினியூ பண்ற ரொம்ப பெஸ்ட்டு
ஆமா தோழா ஆமா கரெட்டு நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தர் குள்ளயு ஒவ்வொரு தனி திறமைகள் இருக்குல்ல அத வந்து நம்ம எடுத்து அ பேரண்ஸ் ஆகட்டு கொஞ்சோ மெச்சூடான கொழந்தைங்ளா ஆகட்டு ஏங்கிட் அம்மா எனக்கு இது வந்து ரொம்ப இன்ரெஸ் டா இருக்கு அப்டின் அந்த கொழந்தைங்க சொல்லுமோது அவுங்ளு அதுக்கான முக்கியத்துவத்த குடுத் து படிக்க வச்சாங்கனா ரொம்ப அவுங்ளோட ஃபியூச்சர் வந்து நல்லாருக்கு
ம் ஆனா இப்ப இப்ப இக்கற ஜென்ரேஷன்லா அப்டி ஏத்துப்பாங்க இதுக்கு முன்னாடி இக்கற ஜென்ரேஷ்லா உனக்கெதுக் அது நீ இ்வ்ளோதா படி அப்டின்ற மாரி சொல்லுவாங்க
ஆ
அத நீங்க பாத்ருக்கீங்ளா இப்ப இதுக்கு முன்னாடிக்கற ஜென்ரேஷன்ல நம்ம எதாச்சி கிரிக்கெட் வெளாட்ற நம்மள்க்கு ஆர்வோனா இல்ல நீ ஒழுங்கா படி படிச்சாதா லைஃப்யு அ அப்டின்ற மாரி சொல்லுவாங்க இப்ப நம்மளுக்கு எது மாரி சி இன்ட்ரெஸ்ட் இருக்காத நம்மள அது அனுப்பாம நம்மள படி படின்ற மாரி சொல்லுவாங்க
ஆ அப்
ப இருக்கற மாரியா
தா ரொம்ப முக்கியமா இருந்தது அ அவுங்களுக்கு என்ன படிக் க்கணுன்றத விட கொழந்தைங்க வந்து நல்லா படிக்கனு அதுதா அவுங்களுக் கு தெரு அவுங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கு அது ஒரு அவுங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்க மோது அது சரியானதா தா இருக்கு
ம்
அதனால அப்பத்த விட இப்ப கொஞ்சோ மாறி இருக்கு ஆனா வந்து ஓகே அதவு கத்துக்கலா ஆ பேரண்ட்ஸு அத புரிஞ்சி நடந்துக்கிறாங்க இப்ப
ஆமா
ம்
ஒரு நாலு இப்ப இருக்கற ஜென்ரேஷன்ல இல்ல நெறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆயிருக்கு நறியா டேலன்ஸ் வெளிய வருது நெறைய தெறம நெறைய கண்டுபுடிக்க முடியுது யாரு யாருக்குள்ள என்னன்ன இருக்குன் ஈஸியா ஐடென்டி ஃபோர் பண்ண முடியுது இப்பக்கர ஜென்ரேஷன்ல என்னா பண்ணாலு நம்ம சர்வே பண்ணிலான்ற ஒரு எப்டி சொல்றது ஒரு சர்வே பண்ணிலான்ற ஒரு முயற்சி இருக்குல்ல ஒரு நம்பிக்க இருக்குல்ல நாம இப்பனா பண்ணாலு நம்மளால வாழ முடியு அப்டினு நம்பிக்க இருக்கு அப்பல்லா நம்மளுக்கு எடமேல்ல கொஞ்ச ஒடஞ்சி போய்றாங்க எல்லாருமே மோஸ்ட்லி
ம் ம் ஆமா ஆமாங்க அதனாலயே வந்து இப்ப இப்பருக்க கொழந்தைங்களு ரொம்ப நல்லா படிக் க ஆரம்பிச்ட்டாங்க பாத்திருக்கீங்ளா ஆ ஃபஸ்ட் இருந்த ஜென்ரேஷ் ன் விட இப்ப நெறைய நல்ல படிக்கிற கொழந்தைங்களு நெறைய பேர் இருக்காங்க நெறைய கோர்சஸ் அதுவு இல்லாம இப்ப படிக்கிறதுலேயே நெறையா இப்ப நம்ம டென்து லெவன்த் டுவெல்த்ல படிச்சது எல்லா முன்னாடி இரு கவங்க சொல்லுவாங்க நாங்க நாங்க பத்தாவது படிக்கும் போதுதா இத படிச்சோ அப்டின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லா இல்ல இப்ப இப்ப எல்கேஜில இருந்து யு கேஜில இருந்து பஸ்ட் ஸ்டாண்டர்ட் அது கே வந்து நம்ம டென்த் படிச்சதெல்லா அவங்க இப் ப்பவே ஒரு தேர்டு போர்த்லயே நெறைய படிக்கறாங்க
தொழில்நுட்ப எல்லாமே அதிகம் ஆயிடுச்சுங்க
ம்
அதனால நம்மளுக்கு வந்து வாய்ப்புகள் நெறைய ஆயிருச்சு எப்டி சொல்றது திறம வளர்ந்துருச்சு வாய்ப்பு அதிகமாயிருச்சு ச நம்மளுக்கு இடம் கிடைக்கில ரொம்ப கஷ்டமாயிருச்சு இப்ப இருக்ற ஜென்ரேஷன்ல எல்லாமே அதிகமா உங்ளுக்கு எந்த ஸ்போர்ட்ஸ் ரொம்ப புடிக்கு எதுல நீங்க ரொம்ப ஈடுபாடா இரு
இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லா நா எதுலயு பெருசாலா கலந்துங்ட்டது இல ஸ்கூல் படி க்கு மோது வந்து ரன்னிங் அந்த மாதிரி காம்பெடிஷன்ஸ் எல்லா இருந்ததுன்னா நா கலந்துக்குவே அதனால எனக் வந்து அதுல கொஞ்சோ இன்ட்ரெஸ்ட் இருந்துது
ம் ம் அப்புறோ ஏதாச்சது ஜெயிச்சிருக்கீங்களா ஏதாச்சு கப்பு மாரி வின் பண்ணிருக்கீங்களா இல்லையா
ஆ ரன்னிங்ல மட்டும் ஒரு கப் பிரைஸ் வாங்கிருக்கோ ஆயி ஆ ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தாங்க ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஓடி வின் பண்ணி ஒரு கப் வாங்கிருக்கோ
ஆ நல்லது சூப்பருங்க
மத்தபடி ஸ்போர்ட்ஸ் எலா பெருசால்லா போனதில்ல
அலோ
ஆ மியூசிக்கல் இன் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லா வாசிக்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆச
கத்துட்டு ட்ரை பண்ணிருக்கீங்களா அது ஏ இப்ப நீங்க ட்ரை பண்லாமே எதாச்சு
ஆமாங்க இனிதா இ அந்த ஐடியாவு ஒண்ணு இருக்கு சரி ஃப்ரீயா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் போது நம்ம அதையு கத்துக்கலா
கத்து அதுக்குன்னு இப்ப நெறைய கிளாஸஸ்ல்லா இருக்குல்ல நீங்க அதெல்லா கூட கத்துக்கலா அழகா
ஆமா ஆமா
ம் ட்ரை பண்ணுங்க உங்ளுக்கு எதிலியாச்சு இன்டரஸ்ட்டு இருந்தா அத உட்றாதீங்க அப்றோ நம்மளால க கத்துக்க முடியாது டைம்ல எல்லா அது நம்ம நம்ம மை மனசுல ஆசையாவே இருக்குச்சா நம்ம எது அப்பயே பண்ணிக்கலாமே நம்ம இப்ப பண்ணிருக்கலாமே அப்டின்ற ஒரு ஆச இருந்துகிட்டே இருக்கு ஏதாச்சு ஆசன்டா அத கத் த்துட்டு டக்குன்னு கத்துக்க பாருங்க
ஆமா
இன்னா சொல்றீங்க
ஒரு ஜாப்க்கு போக முடியாத சூழ்நிலைல ஒரு கோர்ஸ கத்துட்டோன்னா அதுவு கூட நம்ளுக்கு ஒரு நல்ல யூஸ்புல்லா இருக்கு ம் இப்ப
கைத் தொழில் ஏதாச்சு கத்துக்கதா ரொம்ப நல்லதுங்க
ஆமாங்க அதுல வந்து ஆ அதுல வந்து இந்த ஸ்டிச்சிங்ல வந்து கொஞ்சம இன்ட்ரெஸ்ட்னால ஸ்டிச்சிங் சம்மந்தமானதெல்லா கொஞ்சோ கத்து வச்சிருக்கோ அப்ப நம்மளுக்கு ஒர்க் ஒர்க் இல்லாத போது அத வந்து யூஸ்புல்லானதா மாத்தி க்குவோ
ஸ்ட்ரிச்சிங்னா என்ன பண்ணுவீங்க என்ன மாரி
ஆ ஸ்டிச்சிங்னா லேடிஸ்க்கு தேவையான ட்ரெஸ் எல்லா தெப்போங்க அப்றோ இந்த ஆரி ஒர்க் கு அந்த மாதிரி பிளவுசஸ் எல்லா இப்ப வந்து ட்ரெண்டிங்ல இருக்கு இல்லைங்களா
ஓ அந்த மாரி இந்த ஷர்ட் பேண்ட்லா அந்த மாரி தைக்க மாட்டீங்களோ
ஆ அந்த மாதிரி எல்லா இல்ல ஒன்லி டிசைன் அதாவது லேடிஸ் சம்மந்தமான ட்ரெஸ்ஸஸ் அப்றோ ஒர்க்கு எம்ப்ராய்டிங் அந்த மாதிரி
செரி செரி செரி அப்பன்னா உங்க வொய்ஃப் இப்போ எது இல்லைனாலு கை தொழில்ன்னு ஒண்ணு இருக்கு அதவ ம் அது பண்றீங்களா ரெகுலரா
ஆ அது இப்ப அ நா வந்து நா இன்னி ஒரு பிசினஸ்ல இருக்கனால வந்து எனக்கு டைம் கிடைக்கம் போது இதெல்லா நா வந்து கொஞ்சோ கொஞ்சமா பண்ணிருவே
ஓ செரி செரி
நெறய பேர் வந்து ஆ ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகுறதுனால இதெல்லா கத்துக்கலா கண்டிப்பா அவங்கவுங்களுக் க்கான ஒரு இத வந்து தேர்ந்தெடுத்
அவங்கவங்களுக்கான சப்போட்டா இருக்கு இண்டிபெண்டண்டா இருக்க இது ஒரு சான்ஸா இருக்கும்
ஆமா கண்டிப்பா பினான்சியல் ஆகட்டும் அவங்களுக்கான டைம் ஆகட்டு இதனால கொஞ்சோ அவங்க கொஞ்சோ ரிலீஃபா ஃபீல் பண்ணுவாங்க அதனால ம் ம் ஓ எதுமே தெரியாம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க
ம் இப்ப வந்தே நேச்சுரலா இந்த இந்த டிவில எல்லா வருமே இந்த ஆரி ஒர்க்னா ஃபுல்லா அப்டியே டிசைனிங் நூல் வச் சு பண்ணாங்ளே அந்த மாதிரியா இப்ப யாராச்சும் இப்ப டெக்கரேட் பண்ணனுனா நீங்களே பண்ணிருவீங்க
ஆ பண்ணிடருவோ
நல்லது நல்லதுங்க சூப்பர்
அதாவதுக் கொரு வ ஒரு ஸ்மால் பிஸ்னஸா கூட நம்ம எடுத்துட்டு போலாம்ல்ல
ஆமா நீங்க அது கூட ட்ரை பண்லா
ம் ம்
நீங்க இப்ப என்ன பண்ட்ருக்கீங்க கரண்ட்டா கரண்ட்டா நா கேக்கறே கரண்டா என்ன பண்ட்ருக்கீங்க
கரண்ட்டா ஒரு மெஸ் மாதிரி கேன்டீன் மாதிரி நடத்திட்டு இருக்கோ தோழா
ஓ செரி செரி நல்லதுங்க நல்லது தா
இப்போ அதோட டைமிங் எதாவது கொஞ்சோ நம்மளுக்கு கிடைச்சதுன்னா அதுல வந்து இந்த ஃப்ரீ டைம்ல இந்த மாதிரி ஒர்க்ஸ்லா பண்லா இது வீட்ல இருந்தே நெறைய பெஸ் பிஸ்னஸ் அந்த மாதிரி எல்லா நம்மளுக்கு சின்ன சின்ன தொழில்கள் எல்லா செய்யறதுக்கெல்லா தொழில் முனைவோர்கள்லெல்லா முன்வராங்க இல்லையா அவங்ககிட்ட வந்து நம்ம நம்மளோட கருத்துக்களை எல்லாம் சொல்லி நம்மளோட தேவைகளை எல்லாம் பூர்த்தி பண்ற அளவுக்காவது ஒரு சின்ன சின்ன தொழில்களை செய்யலாம்
ம் ஆமாங்க கண்டிப்பா
வீட்ல இருந்து நிறையா இருக்கு
நம்மளால என்ன முடியுமோ அத பண்ணிக்கிட்டே இருக்கனு என்ன சொல்றது
ஆமா ஆமா அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள செஞ்சு கூட நம்மளுக்கு அதனால வருமா வரக்கூடிய வருமானத்தை வச்சு ம் நிறைய நிறைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிற இது இருக்கு
ஆமாங்க கிடையுது இப்ப நம்மளுக்கு தனியா தச்சண்டி பண்ணி தான் வாங்கனா நம்மளே கூட வாங்கிக்கலாம்ல யாரையும் எதிர்பார்க்காம என்னா சொல்றீங்க
ம் அட்லீஸ்ட் ஒரு வாரோய் ஃபுல்லா வேலை செய்யலைன்னா கூட நம்ம வந்து அந்த வீக்கெண்ட்லயாவது நம்மளுக்கு ஒரு டெஸ்ட் சனி ஞாயிறு லீவுனா அந்த டைம்ல ஏதாவது பண்ண முடியும்னா அதுலயும் பண்ணி நம்ம அ வருமானத்தை கூட்டிக்கலாம் ம் ம் கரெக்ட் டு தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நாங்களும் இத பத்தி கன்சல் பண்றோம்
சேரிங்க நல்லதுங்க
உங்க கூட பேசுனது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் குடுத்தீங்க ரொம்ப நன்றி தோழா
ரொம்ப நன்றிங்க
நன்றி வணக்கம்
நன்றி வணக்கம்